ஆ கேக்குதா
ஆ கேக்குது
என்ன பண்றீங்க
சும்மாதா நீங்க
நானு சும்மாதா இருக்கே
ம் சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
இல்ல இன்மதா
இந்த கிளைமேட் வேற மழ வர மாரி சூப்பரா இருக்குது
இங்க வெயிலு பொலத்து வாங்குது
ஆ
ம் அப்றோ
அப்றோ நியூஸ் பாத்தீங்களா
நியூஸ்ஸா
ஆமா
ஏன் என்னாச்சி ஆ நியூஸ்லா பாப்பே அஹன் எப்பமாவது பாப்பே எங்க வீட்டுல அம்மா அப் அப்பாவு அண்ணனு வச்சு பாத்துட்டு இருக்குபோது பாப்பா அவ்ளோவு நா ஒன்னு தனியால்லா நியூஸ்ல வச்சி பாக்கமாட்டே
ஆ அப்ப எது அதிகமா பாப்பீங்க
நா நைட்டு ஒரு நைட்னா ஒரு ரெண்டு மணி நேரோ இல்ல ஒரு மண் நேரோ சீரியல் பாப்பே ஒரு ரெண்டு நாடகோ மட்டு பாப்பே அவ்ளோதா மத்தபடி நா மூவிதா பாப்பே அப்றோ சாங் வச்சு இந்த மியூசிக் சேனல்ஸ்ல சாங்ஸ்ஸு வச்சு கேட்பே
அதுல நீங்க பாக்கமாட்டீங்களா
செல்லுல பாக்கலா சார்ஜ் கொறஞ்சிரும்ல அதனால டி வி ல போட்
ஓ
ம் நீங்க நியூஸ் பாப்பீங்களா
நா எப்பயாச்சு பாப்பே
ம் டி வி பாக்குற பழக்கல்லா இருந்தா
ஆ டி வி பாப்பனே
ம் கிரிக்கெட்டா
ஆமா
எனக்கு கிரிக்கெட் பிடிக்காது
கிரிக்கெட் பிடிக்காதா
ம்
எனக்கு வாலிபால் புடிக்கு ரொம்ப
சரி சரி வாலிபால் ஃபுட்பால் பிடிக்குமா ஹலோ ஹலோ
ஹலோ ஆ ஸ் ஸ்போர்ட்ஸு
வேற ஃபுட்பால் பிடிக்குமா
ஆ ஃபுட்பால் எனக்கு புடிக்க வாலிபால் தா புடிக்கு
ம் ஸ்போர்ட்ஸ்ல ஸ்கூலல்லல்லா படிக்கும் போது ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது இருந்திருக்கீங்களா
நா வாலிபால் தா வெளாண்ருக்கே நாளா வாலிபால்ல வந்து நா வந்து நா நல்லா விளாடுவே டீம்ல இருந்தே ஓ
சரி சரி
நீங்க
எனக்கு கிரிக்கெட் எனக்கு பிடிக்காது நா ஸ் ஸ்போர்ட்ஸ்ல எதுவு இருந்தது கெடையாது கொக்கோ விளாடுவே
ஓகே
மத்தபடி எதுவு விளாண்டது கெடையாது கொக்கோ விளாண்ட்ருக்கே ஒரே ஒரு வாட்டி கபடி விளாண்ட்ருக்கே வாலிபால் விளாண்ட்ருக்கே
அப்பற த்ரோபால் விளாடுவாங்கள கில்ஸ்ளா
ஸ்கூல்ல பீ டி டை பீ டி பீரியட்ல வெளாண்ட்ருக்கே த்ரோபாலா
ஆமா
த்ரோபால் விளாண்டது கெடையாது
இந்த பாலத்துக்கு வீசுவாங்களா வளைக்குன்சன்னு
ம் அத வா அதுதான வாலிபாலு சீ இல்லையா கூடக்குள்ள போடுறதா வாலிபாலோ
கூடிகுள்ள வந்து பேஸ்கெட்பால்
அது பேஸ்கெட்பாலா அது இது அங்குட்டு இங்குட்டு நிப் ப்பாங்க ந நடுல வல இருக்கு இங்கருந்து அடிச்சு அடிச்சு விடுவாங்களே அது என்னது கைய வச்சு அடிப்பாங்களே
அது வாலிபாலு
அதுதா விளாண்ட்ருக்கே
ஓ சரி சரி நீங்க எந்த பிரைஸ்லா வாங்கிருக்கீங்களா
ஆக சும்மா அந்த பீட்டி பீரியட்ல விளான்ட்ருக்கே அவ்வளவுதா
அவ்வளதா
ம்
பிரைஸ்ல அதிகமா வாங்குனதில்ல
ப்ரைஸு வாங்கிருக்கே இந்த கல்ச்சுரல்ஸ்ல வைக்கும்போது அந்த மாதிரி பிரைஸ்தா வாங்கிருக்கே ஸ்கூல் அப்புறோ படிக்கும் போது இந்த திருக்குறள்லாம் மனப்பாடம் பண்ணி இத்தன டைம்குள்ள முடி ச்சி அது ப்ரைஸ் வாங்கிருக்கே
ஓகே
அப்புறோ இப்ப காலேஜ் படிக்கும் போது ஒரு கல்ச்சுரல்ஸ்ல சேந்து குரூப் டான்ஸ் அந்த மாரி டான்ஸ் ஆடி அதுல ப்ரைஸ் வாங்கிருக்கோ ஓவராலா ஓவராலவு வாங்கிருக்கோ தனியா டீம்ல நாங்க செகண்ட் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருக்கோ
ஓ சரி சரி மெடல் வாங்கிருக்கீங்களா
ஆ ஆ மெடல் வாங்கிருக்கேன் அப்புறம் கப்பு வாங்கிருக்கேன் சர்ட்டிபிகேட் நிறைய வங்கிருக்கேன் ஷீல்டு தான் ஷீல்டுல ஷீல்டு இல்ல இந்த கப்பு தருவாங்களா டிராஃபி மாதிரி
ஆமா ஆமா
அதுவு மெடல்
காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கலையா
ஆஹா காலேஜ் ல ஸ்போர்ட்ஸ் கலந்துக்கல
ஏன்
உண்மையாங்க சேரல
ஓ சேரி சேரி
ம் ஸ்கூல்லயே சேரல அங்க காலேஜ்ல போய் என்னத்த சேர அப்டின்ட்டு விட்டாச்சு ம் நீங்க இந்த மாரி டிராஃபி மெடல் ஏதாவது வாங்கிருக்கீங்களா
ம் நா நியூஸ் பேப்பர்லயே வந்திருக்கேங்க
அப்டியா
ஆமா
நியூஸ் பேப்பர்ல வந்துருக்கீங்களா
ஆமா
என்ன என்ன
ஸ்கூல் இதுல ஸ்கூல் ஜோனல் வப்பாங்கள்ல ஸ்கூல்ல
ஆ ஆ
அந்த இதுல ஃபர்ஸ்ட் நாங்க தா
சேரி சேரி
வாலிபால் ஆமா
வாலிபால்னா அது என்னது இந்த எப்படி அடிப்ப அது எத வச்சு அடிப்பீங்க கைய வச்சா இல்ல எதுவும் பேட் வச்சா
கைய வச்சு கைய வச்சு கை
அவ வந்து த்ரோபால்ன்னு சொன்ன சொன்னீங்க
ஆ த்ரோபாலுங்கிறது வந்து பால வீசு வீசு இந்த இந்சைடுலருந்து அந்சைடு வீசுவாங்கள கையில கேட்ச் பிடிப்பாங்களா த்ரோபால்
கையில கேச் புடிக்கணுமா அது
ஆமா அது துரோபாளு இத கையில புடிச்சு இது அடிச்சே மேல ஜம்ப் பண்ணல அடிப்போம்லா அது பேரு வாலிபால்
ஆ அதுதா நானு வெளாண்டுருக்கே வாலிபால் தா வாலிபால் தான் நானு வெளாண்டுருக் த்ரோபால் விளாண்ட்ருக்க புடிச்சிருக் ஆமா த்ரோபால் இல்ல ஆமா ஆமா வாலிபல் தா வாலிபல் தா இந்த கைய வச்சு இந்த ரெண்டு கையு இப்டி மடக் கி வச்சு இப்டி அடிப்போங்க ஆ அதுதா விளாண்டிரு
ஆமா துரோபால் விளாண்டதுல நெனைக்கிற செரி ரிங்கு விளயாண்டுருக்கீங்களா
ஆ ரிங் விளானட்ருக்கே
ஆ ஓகே ஓகே அப்றோ
அத்லெட் வெள்ளண்டுருக்கா நா இங்க மாரத்தான்ல்லா விள ஆ நா காலேஜ்ஜி படிக்கபோது மாரத்த ஓடுனே ஒரு வர்ஷோ
ஆ எத்தன ப்ரைஸ்
ஆஹ் ப்ரைஸ் வாங்கல மாரத்தன் சும்மா எல்லாரு சே கு கும்பலா சேந்து ஓடுறதுதன அது சும்மா ஓடுனே காலலே அது ப்ரைஸ்லா வாங்கல சர்ட்டிபிகேட் குடுத்தாங்க அப்றோ ஒரு மரங்கன்று குடுத்தாங்க
ஆ ஓகே ஆனா அத்தன பேத்துக்கு எப்டி கரட்டா சர்ட்பிகேட் குடுத்துறாங்க பேர் எழுதி
அது குடுத்துருவாங்க அதுக்கு ஜெஸ்ஸி குடுத்தாங்க ஒரு இது பேர் என்ன டிரஸ்ஸு ஜெஸி அது அப் எப்வுமே இது அதுக்கு முன்னாடி நமக்கு லிஸ்ட்டு எடுத்துருவாங்கல்ல இத்தன பேரு வராங்க அப்டி இப்டின்னு காலேஜ்ஜி தா ஆ இது பண்ணாங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்டிங்கறப்போ நேம்லிஸ்ட் மொதலே குடுத்துருவோல அதனால அவ்ங்க சர்டிபிகேட் மொதல்லே ரெடி பண்ணிடுவாங்க
அது ஒரு மரமுமா என்ன மர குடுத்தாங்க உங்களுக்கு
எனக்கு இந்த மரோ அது பேரு என்ன இது மல் எனக்கு மரோ இல்ல இந்த இது செடி வந்துச்சு மல்லிப்பூ செடி
அது குடுத்தாங்களா
அது குடுத்தாங்க அ மரமு நெறைய பேரு குடுத்தாங்க ரோஸ் பூச்செடி குடுத்தாங்க அப்றோ அந்த ஆ வே நெல்லிக்கா மரோ இந்த மெரி மரோல்ல குடுத்தாங்க
இப்ப என்ன பண்ணீங்க அந்த மரத்த மு மரத்தலா
நா எனக்கு ஒண்ணுதா குடுத்தாங்க மல்லிப்பூ செடி அது இன்னு எங்க வீட்டுல பூ பூத்துட்டுருக்கு நா தேடியர் படிக்கு போது குடு த்தாங்க இன்னோ வர எங்க வீட்டுல எப் ஒரு ஆளுக்கு தலயில வைக்கிற மாரி புத்துட்டு தாருக்
பரவால்ல சூப்பர்
ம்
அப்ப நாங்க வந்து இது வச்சிருக்கோ வீட்ல
இது
இந்த செடி அது பேரு என்னன்னு தெரியுமா அந்த வீட்டுக்குள்ள ஒரு செடி வைப்பாங்கள மணி பிளானட் அந்த செடி வச்சிருக்கோ
ஆ செரி செரி
அது நீங்க வச்சிருக்கீங்களா மலிப்பண
ஆஹா அது இல்ல
அப்பற கத் கத்தால இருக்கு துளசி இருக்கு
ம் அது எங்க வூட்லயு இருக்கு கத்தால துளசி எல்லா
அப்புற வந்து ரோஸ் இருக்கு இந்த இந்த கலர் பர்ப்பிள் கலர் ரோஸ்
ம்
பர்பில் கலர் ரோஸ் வாங்கி வச்சிருக்கீங்கலா சூப்பரா இருக்கு
பர்பிள் கலர் ஆஹா பர்பிள் கலர் இல்லைண்டு இது ரோஸ் கலர் இருக்கு ரெட் இருக்கு அப்புற பிங்க் கலர் இருக்கு
ஆ எல்லோ
எல்லோவா
ஆ எல்லோ கலர் ரோஸ்
எல்லோக்கலரு எல்லோக் எல்லோ கலர் ரோஸ் பாத்ருக்கே ஆனா வீட்ல இல்ல ஆ வீட்ல வளக்கல
ஓ செரி செரி
ம்
அப்புற நெல்லிக்கா
நெல்லிக்கா வளக்கீங்களான் கேக்கீங்களா
ஆமா
நெல்லிக்கா வளக்கல நெல்லிக்கா வளர்க்கலங்க
வளக்கல
ம்
ஓகே ஆனா நெ நெலிக்கா சாப்டுவிங்களா எனக்கு அது ரொம்ப புடிக்கு எ பக்கத்து வீட்ல ஒரு எடத்துல மர இருக்கு
இப்பங்கூட நெல்லிக்கா ஜூஸ் குடிச்சே
ஆ முடிக்கு நல்லதா
ஆ முடிக்கு நல்லது வெயிட் போடு
ஓ சரி சரி எனக்கு வந்து எனக்குலா முடி நா நெல்லிக்கா ஜூஸ் குடிச்ச எனக்கு லைட்டா உதுந்துட்டு இருந்துச்சு
ம் அது ஒடனே கேக்குமானு தெரியல
ஓ ஆமா ஆமா நெல்லிக்கா கருவேப்புலயு சேத்து அரச்சு குடிக்கணு இஞ்சி
ஆ ஆ ஆ ஆனா வெயிட்டு கு கொறையு கொறையுமா கூடும்
கொறையுந்தா நெனைக்கிறே
ம்
நலிக்கா குடிச்சா
ம் ம்
உங்களுக்கு நீங்க எத்த நாளா குடிக்கிறீங்க
நா இப்போ ஒன்வீக்ளதா
பெரிய நெல்லிக்காவா சின்னதா
சின்னது பெரிய ரொம்ப பெருசு கெடையாது மீடியம்
ரெண்டு நெல்லிக்கா இருக்கும்ல சின்ன நெல்லிக்கா பெரிய நெல்லிக்கா
ஆமா ரொம்ப பெருசு இல்லாம ஆ சின்ன நெல்லிக்கானா ரொம்ப பொடுசா இருக்கு சின்ன நெல்லிக்கா இல்ல பெரிய நெல்லிக்கா தா பெரிய நெல்லிக்கா தா ரொம் நல்ல ந கை அளவுக்கு பிடிக்கற மாரியு உண்டு மீடியம் சைஸ் இதுல கொஞ்சோ ரொம்ப இதா இல்லாம ஆ ரொம்ப இதாவு இல்லாம
ஓ சூப்பர் ஆனா சின்ன நெல்லிக்கா புடிக்கு அந்த உப்பு மொளகாப்பள்ள போட்டு சாப்டுவாங்கல்ல
ஆ ஆ அது நல்லது
அதோட சின்ன நெல்லிக்கா தா நல்லாருக்கு
ம் சின்ன நெல்லிக்கா கொஞ்சோ பு புளிப்பா இருக்குற மாரிருக்கு
அது லைட்டா துவர்ப்பாருக்கு
ம்
துவர்ப்பா லைட்டா ஒரு மாரிருக்கு ஆனா நறைய பேரு வீட்ல அந்த சின்ன நெல்லிக்கா மரந்தா இருக்கு
ம்
பாத்துருக்கீங்ளா
புரில என்னது
நறைய பேத்து வீட்ல சின்ன நெல்லிக்கா மரந்தா இருக்கு
ஆமா அது நெல்லிக்கா மரம் சின்ன வீட்ல வளக்குறவங்க எல்லாரு சின்ன நெல்லிக்கா மரந்தா வளப்பாங்க பெரிய நெல்லிக்கா மரோ வளக்க மாட்டாங்க
ய
அது தெரியில ய ஏன் தெர்லயே
ஓ செரி செரி எங்க வீடு